வணக்கம் தோ
ஹலோ
வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி நாங்க பேசறது நல்லா கேக்குதா
ஆ நல்லா கேக்குது
ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களா
ஆ ஆ நல்லா இருக்கே சாப் நீங்க எப்படி இருக்கீங்க
அதா ஒரு கடைக்கு போயிருந்தோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோ காலையிலயே ஒரே டயர்டா இருந்தது வேலையெல்லா முடிச்சுட்டு இப்பதா ரெடி ஆயிருக்கோ அப்புறமா கடைக்கு போன ஷாப்பிங் அனுபவோ இத பத்தி நம்ம இப்ப பேசிடலாமா
ஆ பேசலா
ஓகே ஓகே நீங்க கடைக்கு போயிருக்கும்போது ஷாப்பிங் போகும்போதுலா ஏதாவது உளுக்கு இன்ட்ரஸ்ட் சா நடந்த விஷயங்கள் அப்படி ஏதாவது இருக்கா
பொதுவாவே எனக்கு ஷாப்பிங்னாவே ரொம்ப புடிக்கு நா போய் அங்க வாங்கறேனோ இல்லையோ போய் அங்க சுத்தி பார்த்துட்டு வர்றதே எனக்கு பாதி திருப்தியாயிடு அப்புறோ ட்ரெஸ் எடுக்கறிறது தொட்டு பார்க்கறது தொட்டு பாத்து நம்ம ட்ரெஸ் வாங்குறது ட்ரை பண்றது நம்மளுக்கு போட்டு பார்த்துட்டு அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கு அப்புறோ ஐஸ்கிரீம் வாங்கி எங்கே சாப்பிடுறது ஷாப்பிங் போனாவே அங்க வரும்போது ஐஸ் க்ரீம் வாங்கி சாப்பிடாம வந்ததே கிடையாது ஒரு என்ன சொல்றது அங்க போயிட்டு வந்தா ஒரு அப்சடா மைண்ட் இருந்தா கூடா ஷாப்பிங் போனா அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி இது எனக்கு வாங்கறனோ இல்லையோ அங்க சுத்தி அங்க அழக அழகல்லா கலர்ஃபுல்லா அந்த புடவை அதெல்லாடிே பாாரத்துட்டு வரு போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு அதுலயே எனக்கு என்ன சொல்றது ரொம்ப ஹாப்பியாகிடு டல் மைண்ட்ல நம்ம போனா கூட அப்டி ஃப்ரெஷ்ஷா உங்க ஷாப்பிங் போனா
கண்டிப்பா கண்டிப்பா நீ சொல்றது உண்மதா நிறைய பேர் விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது வெளியில வரணு வெளில எங்கேயாவது போகணு அப்படின்னால இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது எனக்குனா அப்படி கிடையாது நாங் கூட ரொம்ப அ ஓகே ஒரு ஷாப்பிங் பெய்ட் வரது எப்டினு வச்சுக்கீங்களே இந்த இந்த டைம்ல அப்படியே ஒரே டிப்ரெஷன்ல இருக்கே பா நா எங்கயாவது போய் செல வந்தீனா அது ஷாக்கே இல்ல தி எடுக்கணும்டே கெடையாது எடு தாட்டே இருக்காது எடுக்கவு மாட்டே ஆனா போய் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கலர் கலர்ஃபுல்லா இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்த்து அது நல்லா இருக்குல்ல அது இது நல்லா இருக்குல்ல இது நல்லா இருக்குல்ல எனக்கு பாக்க பிடிக்கு எடுக்க எடுக்க விரும்ப மாட்டே பார்க்க பிடிக்கும் அப்படியே எனக்கு நேர் ஆப்போசிட்டு் என் வீட்டுக்காரு அவருக்கு எதையும் பார்த்தா புடிக்காது எதுக்கு நீ பாரத்துக்கிட்டே இருக்க சும்மா பாரத்துட்டே இருக்க வேணும்னா எடுத்துட்டு வரணு இல்லைன்னா போகணு எதுக்கு நீ சும்மா பார்த்துட்டே இருக்க அப்டின்னு சொல்லுவாரு ஆக்சுவலா எனக்கு எடுக்கணும்னா எடுக் எடுக்கனனு இருக்னா எடுத்துட்டு வந்துருவே ஆனா எனக்கு அத எடுக்கணும்னு தோணலப்பா பாக்கனும் தா தோணுதுன்னு சொன்னன்வச் ங்களா அவங்க திட்டுவாங்க அது எப்படி பார்க்கணும்னு தோணு உனக்கு பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்து எ டைம்மயு சேர்த்து வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கனா அதுதா புடிக்கும் நான் போய் ஒரு நாலு டைம் போனும்னா ஒரு டைம் தா எடுப்பே ஏது எனக்கு சும்மா சுத்தி பாரக்குறது பிடிக்கு ஓகேவா இருக்கு கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கு வெளியில போன மாதிரி இருக்கு அப்படின்றதுகான்டி போவே
எனக்கு வந்து வ வெளிய போனா கூட ரொம்ப டல்லா கிளம்ப ஆனா ஷாப்பிங்ன்னு சொல்லிட்டாங்க ட்ரெஸ் கடைக்கு போறோ அப்படின்னாவே எப்படி தா வேலை செய்வேனே தெரியுது அவ்வளோ ஸ்பீடா செஞ்சு முடிச்சுட்டு அங்க வாங்கறவாலே பாக்குறதே எனக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு அவ்வளோ ஒரு ஸ்பீடா வீட்டுல இருக்க சமையல் எல்லா வேலையு முடிச்சிருவே கிடுகிடுன்னு ரெடி ஆயிடுவே நானு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போய் ப பார்த்து பசங்களுக்கு போட்டு போட்டு பார்த்து வாங்கறது அதுவு ஒரு சந்தோஷமா இருக்கு அது பெண் கொழந்தை இருக்குர வீட்டுல கொழந்தைங்க போட்டு போட்டு பார்த்து அவளுக்கு புடிச்சது எல்லா வாங்கிட்டு வருது அதுக்கு மேட்சா தோடு எ எல்லா வளையல் எல்லா வாங்கு போது இன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பொதுவா பொண் குழந்தை இருக்க வீட்டுல ரொம்ப அது சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களே எனக்கு போனாலு ஹாப்பியா இன்ன ந எனக்கு வாங்குறதவிட நம்ம கொழந்தைங்களுக்கு வாங்கும்போது இன்னு கொஞ்ச ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அ பெண் கொழந்தைங்களுக்கு போட்டு போட்டு பாத்து வாங்குறது பொதுவா பாவாட சட்டை அந்த மாரி போட்டு அழகு பாகு போது ரொம்ப அழகா இருக்கு ஷாப்பிங் போய் அங்க வாங்கறதுக்கு அதுக்காகவே போணுன் தோணு எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம அங்க போய் பாத்துட் டு அத போட்டு பாத்து பீல் பண்ணி பாத்து வாங்கிட்டு வரணும் ஆ வர்றதுல்லா அது ஒரு தனி பீல் அது ஒரு என்ன பொறுத்தவரைக்கு நகரத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பொழுது இப்ப குடே சொல்ற எனக்கு அப்டிதா தோணு அது ஒரு பொழுதுபோக்கான விஷயங்கள் நா ஊர்ல இருந்த வரைக்கு வெளில போறதுன்னா அப்ப எப்பவாது போயிருப்போ எப்பவாது வந்திருப்போ இங்கல்லா வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஏதாவுது வீட்டுல வேலைன்னா ஊர்ல இருக்கு போது அதிக வேலை இருக்கு ஆனா அது வேலை செஞ்ச மாதுரியே இருக்காது இங்க வேலை என்னமோ கம்மிதா ஆனா வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு இல்லயா அதுல இருந்துலா கொஞ்ச வெளில வர்றதுக்கு இந்த மாதிரி போயிட்டு அழகா ஷாப் பண்ணிட்டு வரும்போதுல எனக்கு அது ரொம்ப புடிக்கும் நெறைய நாங்க நெறைய வெரைட்டி ஆ இருக்ர டிரெஸ் எல்லா எடுத் பாக்குறது வாங்கறது அப்டின்ற மாதிரி அது புடிக்கும் அதுபோல ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எனக்கு நெறைய பேர் டைம் சேவ் ஆகும் மணி சேவ் ஆகுதோ டைம் சேவ் ஆகும் ஹ இங்கேந்து போக தேவல அலைச்சல் இல்ல அதுனால சொல்லிட்டு ஆன்லைன்ல ஷாப் பண்றே அப்டின்லா சொல்லுவாங்க நா போறதே அதுக்குதா போறே அதுனால சொல்லிட்டு எனக்கு அது பெருசா தெரியல அப்டின்னு சொல்லுவே நானு நா போறது அதுக்கா தாப்பா போறே எனக்கு நா அதுனால எனக்கு அதுக்காக தா நா போறே அத வந்து நா சேவ் பண்ணி நா என்ன பண்ண போறேன் அப்டின்வே
பா அது நம்ம ட்ரயல் பண்ணி போட்டு பாத்து வாங்கறத அதோட ஹாப்பி வேற மாரி இருக்கு இதே நம்மளுக்கு இது நல்லாருக்கா இந்த கலர் சூட் ஆவுதா நம்ம ட்ரை பண்ணி போடும் போது அது வந்து இன்னு சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களே அது ஷாப்பிங்னானு பேரு கேட்டாவே ரொம்ப சந்தோஷ மாயிடுவே நானு அப்ற திரும்ப வெளிய வரும் போது எல்லா சேந்து சாப்புடுறது ஹோட்டல்ல போய் சாப்புறது அந்த ஐஸ்கிரீம் சாப்றது அதுவே ஒரு மாரி ஹாப்பி ஆயிடும் நம்மளுக்கு மைண்டண்டு என்ன டிப்ரெஷன் இருந்தாலு ஷாப்பிங்னு போனாவே போது நம்மளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இங்க எனக்கு பக்கத்துல நேர் பைல ஒரு கட ஒன்னு இருக்கு ஒரு ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச பெரிய கடையா தா இருக்கு என்னோட ஸ்கூல்ல பாப்பாவோட ஃப்ரெண்டோட மம்மி ஒருத்தங்க சொல்றாங்க எதுக்குமா எப்ப பத்தாலு நீங்க என்னவோ கடைக்கு போறன்னு சொல்றீங்க அப்டி என்னதாமா வாங்குறீங்க அப்டின்னு சொல்லி நா சொன்னதுக்கு சொல்றாங்க நாங்க வாங்கலா போக மாட்டோமே மிஸ் சாப்புட போவோமே அப்டின்னு சொல்லுவாங்க இங்க இருந்து சாப்பறதுக்குதா கடைக்கு போறீங்களானா ஆமா சாப்பறதுக்கு தா போறோம் அங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு தெரியுமா உங்களுக்கு கு அப்டினு சொல்லு வாங்க மேக்ஸிமம் இப்பல பாத்தீங்கனா நெறயா ஷாப்பிங் மால்ல ஷாப்பிங்கடயிலானா அங்கியே ஃபுட்டுக்கு இருக்கு இல்லயா நெறைய பேரு அது அது ரொம்ப விரும்பி போறாங்க நா வந்து சாப்பறதுக்கு தா மெணக்கெட்டு இங்கந்து போறீங்ளான் கேப்பே ஆமா நா ட்ரெஸ்ல்லா எடுக்குறதுக்கு அந்த கடைக்கு போல அவங்க ரொம்ப நல்ல இரு ஃபுட்டு ஐட்டம் நல்லாருக்கும் சாட் சாட் ஐட்டம் எல்லா நல்லாருக்கு எனக்கு நாங்க போயி சாப்டுருக்கேன் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்டின்னு அவங்க ஒரு நாள் சொல்றாங்க நாங்களாம் டிரெஸ் எடுக்க ஷாப் பண்ணது போக இப்போ நீங்க வந்து சாப்றதுக்காண்டி போறீங்களா அந்த ஷாப்புக்கு அப்டின்னு கேக் ற அளவுக்கு இருந்துச்சு ஆமான் சொல்றாங்க நல்லாருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இப்பல்லாம் நெறைய நெறய பேர் வந்துட்டு இதுவும் ஒண்ணு இருக்கு நம்ம போயிட்டு வெளில போயிட்டு ஷாப் பண்ணிட்டு சாப்டுட்டு வரும் போது எவ்ளோ ஒரு மாதிரி அந்த ஒன் வீக்குக்கு அடுத்தது ஒண்ணுமே தெரியாது ஜாலியா போயிடும் அப்டின்ற மாதிரி இருக்கு
ஆமா ஆமா ஷாப்பிங் இதுல பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கடேலயே போயி வீட்டு பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த கிச்சனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்க இருக்கும் போது அதோட பொருள் வாங்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃர கிச்சன்ல வைக்கும்போது அதுவு அழகா இருக்கு இல்லயா அதுவு பாக்கறதுக்கு நல்லாருக்கு வாங்கறதுக்கும் நல்லாருக்கு அந்த கிச்சன்ல சில கிளாஸ் பாக்ஸ் அந்த மாதிர எல்லா வாங்கி வச்சா எனக்கு அது ரொம்ப புடிக்கு செராமிக் அந்த மாதிரி பாட்டல் எல்லா மாரி வாங்கி வச்சுக்க நா அழகா சோ அந்த மாரி ஐட்டம்ஸ் வக்கும் போது வாங்குபோது அதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு மார் இருக்கு நம்ம கிச்சனும் அந்த டிரெஸ்ஸு பாத்தவே ரொம்ப ஹாப்பியாடுவோம் நம்ம ஏன்னா ரெண்டுமே ரொம்ப புடிக்குன் வச்சுக்கோங்களே
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நா எப்டி சொல்றேனா எனக்கு வந்து வெளில போறதுக்கு ஷாப்பிங் போவலா புடிக்குமா ஏ பிள்ளைங்களுக்கு புடிக்கும் எங்க வீட்ல ஒரு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு போகவும் புடிக்காது அவங்க பிள்ளைங்க வெளில போகவும் புடிக்காது ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே தா இருப்பாங்க வீட்டுக்குள்ளே எப்டி இருக்காங்கன்னே தெரியாது அவங்க வெளியிலே வர மாடாங்க அவங்க பசங்களு வெளில வர மாட்டாங்க எனக்கு வெளில போனா பிடிக்காதுன்னு அவங்க பசங்களு சொல்லிடுவாங்க அவங்களு சொல்லிடுவாங்க நான் பரவாயில்ல நா இருக்கே எது கெடந்தாலு நீங்க வாங்கிட்டு வந்து குடுங்க அப்டின்னு சொல்லுவாங்க அவங்களுக் அவங்களுக்கு எதுனாலும் நாங்களே வாங்கிட்டு வந்து குடுத்துருவோ டிரஸ் வேணுன்ன நாலு நாங்க போகும்போதே வாங்கிட்டு வந்துருவோ நக எடுக்கணு நாலு நாங்க தான் போயிட்டு வாங்கிட்டு வருவோ அவங்க பெருச சா விரும்ப மாட்டறாங்களா மேபி அவங்க பசங்களுக்காக அத வந்து இது பண்றாங்களால்லாம் தெரியல ஆனா இவங்க எல்லா கூட்டிட்டு போகணும்னா கண்டிப்பா வரமாட்டேன் சொல்ருவாங்க இப்ப இப்ப கொஞ்ச பரவால்லன் நெனைக்கிறே கூட்டி போகுன்னா வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க இப்ப ஏ பசங்கல்லா வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க நாங்க ஆ ஷாப்பிங்கா எனக்கு முன்னாடி ரெடியாய் நிப்பாங்க ஸ்கூல் எழுப்புனாலா எந்திரிக்க மாட்டாங்க காலேலயே கடைக்கு போணுமா சீக்கிரமா எந்து வேலைய முடிச்சாதா கடைக்கு மெத ஆளா எழுந்து நின்னு கெளம்புவாங்க அவங்காத பஸ்டு கெளம்புவா என்ன ட்ரஸ் போட்ற அது எத எடுக்கிறது எங்க வைக்கிறது அப்டின்னு
நம்ம ஒரு பொருள் வாங்க போய் பசங்க பிளான் போட்டுருவாங்க அம்மா வாங்கு போதுவு இது நம்மளு வாங்கிக்கலா நாங்க போய் அப்பா கிட்ட கேட்டு எனக்கு இது ட்ரெஸ் வேணு அது வேணு அப்டி இங்க வீட்டுல இருந்து கிளம்பு போதே அவங் பிளான் போட்டுருவாங்க மனசுக்குள்ள அங்க போகு போது ஒரு பொருள் வாங்க எடத்த நறைய பொரு வாங்கிட்டு தா வருவோ ஆனா இருந்தாலு ஹாப்பியா தா இருக்கு நம்மளுக்கு சரி நம்ம நம்ம எவ்ளாலா இந்த டெஸ் தேடிட்டே இருந்தல இப்பதா கெடைச்சிருக்கு பாாரு ஆமா ஆமா அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோ நம்ம இல்லையா அதனால இவருக்கு கொஞ்ச கெளம்புறது கொஞ்சம் சுத்தி பாக்குறன்னு கூட்டிகிட்டு போய் எனக்கு செல வச்சுட்டே நீயு சும்மாாதானே கூட்டிட்டு போ பாக்குறனுகூட்டிட்டு போனே என்ன பண்றது எனக்கு புடிச்ச ட்ரெஸ் இப்பதா கெடைச்சிச்சு நா பாாரத்துட்டே இருந்தே ரொம்ப நாளா எனக்கு இப்பதா கிடைச்சது வச்சிருவே நானு செல து
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து யூனிவர்ஸ் ப்ராப்ளம் அது அப்படித்தா இருக்கு ஏங்க எங்கனால நம்ம இன்னைக்கு நா எனக்கு ட்ரெஸ் எடுக்கணு அப்படின்னு சொல்லிட்டு நா அந்த ஷாப்புக்கு போறேன்னு வச்சுக்கீங்களே இன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு நா போவே எத்தன வேணாலு எடுத்துக்க அ ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு இல்லையா வெட்டிங் டே சம் திங் பர்த்டே ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேக்கு ட்ரெஸ் எடுக்கன்னு வச்சுக்கீங்களே உனக்கு புடிச்சத எடுத்துக்கோ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ உனக்கு எதெல்லா வேணுமோ எடுத்துக்கோ நா ஒண்ணு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு போய் பாார்த்தோனா நமக்கு ஒண்ணு கூட பிடிக்காது ஐயோ எதையாவது எடுக்கணுமே எதயாது எடுத்துக்கணுமே எடுத்துக்க சொல்லிட் ஏ அப்படின்ல்லா நா போயிட்டு தேடுவ அன்னைய நேரோ பாத்தன்னா நமக்கு ஒண்ணு கூட ஒரு மாதிரி புடிச்ச மாதிரியே ஒண்ணு கூட கிடைக்கவே கிடைக்காது சரி எடுத்துக்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு எடுத்தே ஆகணு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வருவே வீட்ல இருந்து சொல்லிதா கூட்டு போவாங்கன்னைக்கு பஸ் பசங்களுக்கு தா எடுக்க போறோ பசங்களுக்கு மட்டும் பாரு நீ வேற எதவு பாக்கதுன்னு சொன்னா அப்படியே கிராஸ் பண்ணு போதே பாரத்தோன்னா எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கிற மாதிரியே இருக்கு அத கிராஸ் பண்ணி போகும் போதே இந்த மாதிரி இருக்கு போது இன்னும் கொடுமையா இருக்கும் நமக்குன்னு தேடும் போது எது கிடைக்கவே மாட்டது தினு
சரி தோழி அ நல்லா பேசுணோ நம்ம ரெண்டு பேரு இன்னு வேற தலைப்பபில் நம்ம பேசலா ம் நன்றி
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நிறைய விஷயங்கள் இத பத் பத்தி ஷேர் பண்ணியிருக்கோ இன்னொரு தலைப்புல நம்ம இத பத்தி பேசலா நன்றி
ம்